எப்டி இருக்கீங்க கேக்குதா உங்களுக்கு நா பேசுறது வணக்கம்
ஒங்களுக்கு கேக்குதா நா பேஸ்றது கேக்குதா
ம் இப்பதா கேக்குது எப்டி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்க ஒங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்களா
எல்லாரும் சாவுக்கியமா இருக்காங்க எந்த ஒரு கொறயு வேறல்ல அப்டி கெடையாது ஆண்டவன் புண்ணித்துல எல்லாரு நல்லா இருக்கும் உங்க வீட்ல ஆ சொல்லுங்க
இப்போ தங்க வலம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு இத பத்தி ஒங்க கருத்து என்ன
தங்க வெல இப்ப பாத்தீங்க அப்டின்னா ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு திடிக்கிடும் செய்தி தா அத வந்து வந்துகிட்டு இருக்கு என்ன அப்டினீங்கன்னா
ஆ
வெல திடீர்னு ஏறுது இல்ல ஏ எறங்கு மரோம் முகமா இருக்கு இப்டி மாரி மாரி ஏதாச்சும் ஒண்ணு அதுல வந்து ஒண்ணு வெளச்சரிவு இல்லன்னா வில விலை ஏற்றம் இந்த மாரி வந்து மாரி மாரி இருக்கு இதுல பாதிக்கப்பட்றது யாருனு கேட்டீங்கன்னா சாமானிய மக்கள் பாதிக்கிறாங்க ரெண்டாது திருமண வச்சிருக்றவங்க அ எதா ஒரு அவசரத்துக்கு தேவ காது குத்து இந்த மாரி வந்து தேவ இல்லன்னா செய்யுங்கட்டு அப்டின்னுவாங்க அது செஞ்சவங்களுக்கு செய்யுறதுக்கு கல்யாணம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இதுல வந்து ஒவ்வொரு மாரி வப்பாங்க எப்டி வப்பாங்க அப்டினு கேட்டீங்க அப்டின்னா ஆ இந்து மொறப்படி பாத்தீங்க அப்டின் என்ன அவுங்க கால நேரோ இந்த மாசத்துல வக்கணுவாங்க
கண்டிப்பா
அ கிறிஸ்டின் மொற படி பாத்தீங்க அப்டின்னால அவுங்களு வந்து இப்பல்லா அந்த நேர கால இதெல்லா பாக் பாக்க ஆரம்பிச்டாங்க இந்த முஸ்லீம்ல வந்து அதெல்லா பாக்க மாட்டாங்க
இப்பதா வக்கணு அப்பதா வக்கணு இந்த ஸ்கூல் லீவு இந்த மாரி ஏதாச்சு ஒன்னு பாப்பாங்க அதுல வப்பாங்க பாத்துட்டு எப்டின்னா வாங்க வேண்டிய கட்டாய சூழ்நில ஏற்படுறதுனால எறங்குச்சு அப்டின்னா அவுங்களுக்கு வந்து அது வந்து அவுங்களுக்கு வந்து அது ஒரு லாபமா அமையும் எறங்குச்சு ஏறுச்சு அப்டின்னா நஷ்டோ அடைவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்னடா இது நேத்து நம்ம வாங்கிருக்கலாமே இன்னைக் கி நம்ம வாங்கலயே அப்டிம்போ ஆனா நேத்து காசு வந்து இருக்காதவங்கள்ட இன்னக்கி அவங்கள்ட காசு இருக்கும்
இந்த மாரி வந்து போயிட்ருக் ல வெல வந்து சும்மா கெடையாது ஏறது இறங்து நூரூவா அம்பது ரூவானாலும் அவு ங்க ஒரு நாள் வருமானமே வந்து தெனக்கூலியா இருக்கும் ஒவ்வொருத்தரு மாத சம்பளக்காரங்க இருப்பாங்க மாத சம்பளக்காரங்க இருப்பாங்க அந்த மாத சம்பளம் வந்தாதா வாங்குவாங்க அப்டி இல்ல அப்டின்னாக்கா யார்ட்டயாது கடன வாங்குறதோ இல்ல வட்டிக்கு வாங்குறதோ அப்டி வாங்கிதா வாங்குவாங்க அதனால வந்து மக்கள்க இதுல வந் து ரொம்ப வந்து எப்டி சொல்றது ஒரு நேரோ சந்தோஷப்படுவாங்க ஒரு நேரோ வந்து கஷ்டப்படுவாங்க இப்டிதா மாறி மாறி போய்கிட்டுருக்கு நாளாயரூவா ஆ மூணாயிரத் தி ஐநூரூவா இருந்த உடைய நக வெள இன்னைக்கி வந்து பாத்தீங்க அப்டின்னாக்கா பதினாலாயிரத்தி எரநூரூவா பதினாலாயிரத்தி எழுவதுரூவா இந்த கணக்ல வந்து நிக்கிது அப்பவு ஒரு ஒருத்து ஒரு மாஸ் த ஒரு மாச சம்பளத்த அத போட்டா தா அவுங்களால வந்து எடுக்க முடியுமே அந்த ஒ ஒரு கிராம் நகய எடுக்கணுன்னா அப்ப அவுங்க வந்து முன்ன செஞ்சிருக்கிறது வந்து நாளாயிரத்தி ஐநூ ரூவாய்க்கே அப்டின்ற இதுல வந்து பத்தாயிரரூவாய்க்கி செஞ்சாங்க அப்டின்னாக்க ரெண்டு கிராம்ல செஞ்சிருப்பாங்க அப்ப எடுக்கணுன்னா ரெண்டு மாச சம்பளத் இப்ப அதுக்கு நா வச்சாவுனு அப்டி வச்சாதா அவுங்களால வந்து அத வாங்க முடியும் அதனால வந்து அவுங்க நஷ்டப்பட்றாங்க ரொம்ப கஷ்டப்பட்றாங்க இவுங்க செய்யுங்கட்டுன்ற ஒரு மொறையில செஞ்சுட்டாங்க நம்மளால வந்து அது வந்துஸ் செய்ய முடியலியே செய்ய முடியலன்றது ஒரு பக்கோ கடன வாங்கி கடன் ஆயி அத செய்தாவக்கூடிய ஆ கட்டாயத்துக்கு வந்து அவுங்க ஆளாகப்பட்றாங்க அவுங்க அப்றோ பாத்தீங்க டெல்லியு
ரொம்ப மிக நீங்க அருமையா சொன்னீங்க உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா வந்து ம்ச் இந்த நகனால வந்து நெறைய பேரு வந்து சிரமப்பட்றாங்க சில பேர் வாங்குனவுங்களு சிரமப் பண்றாங்க எங்க அத குடுத்துட்டா திரும்பவு அத் தே மாரி நம்மனால எடுக்க முடியாது வெல வந்து அதிகமா இருக்கு அப்டின்றனால சில பேரு என்ன பண்ணுவா ஐயோ நம்ம வாங்கலானு நெனைச்சுகிட்டு பணோ சேத்து வச்சாங்னா இப்ப பாத்தீங்ன்னா அதிகமா ஆயிருக்கு அப்டின் நனச்சு சில பேர் வந்து வருத்தப்பட்றாங்க ம்ச் இந்த மாரி நெறைய விஷயங்கள இப்டி இதுல வந்து அத் திகமா அடங்து எதுனால பாத்திட் ன்னா பெண்களுக்கு உண்டான வாழ்க்கையில பாருங்க எப்படியா இருந்தாலு இப்ப இருக்குற காலகட்டத்துல வந்து கொஞ்சமாது போட்டு பிள்ளைய வந்து கட்டி குடுத்தாதா வந்து அவுங்க போற எடத்துல கொஞ்சோ மரியாத மதிப்பு இருக்கும் அப்டின்தா வந்து
ஆ வி
அதனால வந்து பாத்தீங்னா அப்டி இருந்து இவ்ளோ வேல ஏறியுமே வந்து மக்கள் வாங்க தாங்க செய்றாங்க எல்லா கடைகள்லயு நானுமே பாக்குறே கூட்டம் இருக்கதா செய்யுது வெளிய அவ்ளோ பேரு இருக் இப்பதா செய்றாங்க சிறுக சிறுக வாங்கறவங்களு இருக்குறாங்கன் வெளிய வாங்குறவுங்களு இருக்கதா செய்றாங்க இவுங்க இத நிப்பாட்னாலாவது இத பத்தி வந்து எதனா இது பண்ண முடியு அமைதியாவே இருந்தா இல்ல வாங்கிக்கிட்டே இருந்தாக்கா எதுமே செய்ய முடியாது இல் இல்லையா
மா ஆமா நீங்க சொல்றது கரெக்டு தா அமைதியா இருக்கது வந்து ஒரு பக்கோ இதுல கடனாளி ஆயி போயி என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கைய வந்து வாழ வேண்டியத கூடிய சூழ்நிலையாவே ஆவுது நா ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு வேலைக்கி போனாக்கா அவே வந்து வந்து மக்களுடைய ரொம்பவு கஷ்டத்துக்கு கொஞ்சொ ஆளாவுறாங்க தேவையில்லாத வந்து மனக்கவல ஏற்ப் பொழுது என்ன அவங்க இப்ப ஒவ்வொருத்தரு வந்து செய்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க வாங்குறாங்கன்னு சொ சொல்றீங்க எப்டி அப்டின்னா ம் பணோ இருக்குதோ இல்லியோ அப்டின்ற ஒரு பக்கோ என்ன கஷ்டப்படுறவங்கதா வாங்கறக்கு தவிக்கிறாங்க கஷ்டப்படாதவங்க வந்து தவிக்கிறது கெடையாது ஆனா வந்து அவுங்களு வந்து இவ்ளோ வெல குடுத்து வாங்குறமேன்ற ஒரு கவலையோடதா அவுங்களு செய்றாங்க பிற்காலத்துலல்லா வந்து அந்த நகைய செய்தாதான் ஒரு மதிப்பு அதனால வந்து அந்த நகையா வந்து நகைய வந்து ஒரு பெரிய மதிப்பா எடுத்து செய்தாங்க இப்போ இப்போ உச்சத்த தொட்ருச்சி தலைக்கி மேல போயிடுச்சி அப்டின்னு போது வந்து அத செய்துதா ஆவணுன்ற கட்டாயத்துல வந்து நிக்கிறாங்க
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப இந்த வெள்ளி இருக்கே இந்த வெள்ளிய பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க ஏன்னா எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மின்ன நா வாங்கனேங்க அதிகமா வாங்கனே நல்லா ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது ரொம்ப போட்டு போட் இப்ப இதாயிடுச்சி அப்டின் சொல்லி செரி வச்சிட் ட்டு வேற எதனா சிம்பிளா எடுக்கலான்னா எடுக்கறதுலயு நம்மளுக்கு ரொம்ப நஷ்டமா இருக்கு குடுக்குறதுலயு ரொம்ப நஷ்டமா இருக்கு அதா என்ன பண்றதுன் தெரியாம அப்டியே முழிச்சிகிட்டு இருக்கறே ஏன்னா குடுத்துட்டா வாங்கறதுக் பாத்தீங்கன்னா இன்னு கொஞ்சொ பணம் போட்டாதா வர்ற மாதிரி இருக்கு இப் இல்லன்னா இல்ல இப்ப வித்துட்டாலு நம்மள பாத்தீங்கன்னா நம்ம எடுத்தத விடவு காசுக்கு வந்து ரொம்ப கம்மியா போதுங்க அதுவுமே ரொம்ப கஷ்டமாருக்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு கொலுசு எடுக்கலா ஆசையா இல்ல தண்ட எடுக்கலா இல்ல பிள்ளைகளுக்கு ஒரு சைன் எடுக் துக்கலா கழுத்துக்கு அப்டின்னு பாத்தாலு எதுவுமே பண்ண முடியல ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு ஒரு சாதாரண ஒரு அறுவத்தைந்து ரூபாய்ல நா ஆரம்பத்துல வாங்குனே இப்ப பாத்தீங்கன்னா அதே எறநூத்தி அறுவத்தி ஐந்து அளவுக் க்கு போயிருச்சுங்க ரொம்பவே வந்து
நீங்க பாக்கபோ அதா நீங்க பாக்க போனீங்கன்னா இன்னிக்கு எறநூத்தி எழுவோ ரூவான் ஒரு நெலைமைல இருக்கு தென்ன இப்ப வந்து நீங்க அந்த பழைய இத குடுத்தீங்க அப்டின்னா அதுல வந்து பத் பத்து கிராம் உரையு வந்து அத கம்மி பண்ணுவாங்க பத்து கிராம்ல இருந்தென்னாகுமோ சாதாரணமா சின்ன பொருளுக்கு சொல்றே பாக்க போனீங்க அப்டின்னாக்கா இருவது கிராம் இருவத்தஞ்சி கிராம்லா கம்மி பண்றாங்க கம்மி பண்ணிதா வந்து நமக்கு எடுக்க வேண்டியது அதே கிராம்ல இப்ப நூறு கிராம் குடுக்கறோனாக்கா அதுல வந்து பத் இதுல இருந்து பதினஞ்சி கிராம் கம்மி பண்றாங்கன்னா நம்ம அதே நூறு கிராம் எடுக்கணு அப்டின்னாக்கா மேற்கொண்டு நம்ம வந்து காசு நம்ம வந்து எவ்ளோ போட வேண்டி இருக்கு அப்டின்னா அவங்க கழிக்கிற பத்து கிராம் கழிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வந்து நம்மோ நஷ்டப்பட வேண்டியதா இருக் க்கு இப்ப திரும்பவு வந்து அத வாங்கம்போது திரும்பவு ரெண்டாயிரத்தி எழநூரூபா குடுத் த்து அத வந்து நம்ம வந்து நஷ்டப்பட வேண்டியதா இருக்கு ஆனா நம்ம வந்து நக இத வந்து புதுப்பிக்கிறோம் ஆனா புதுப்பிச்சாலுமே நமக்கு நஷ்டப்படுறது நஷ்போ ஆவுறது எவ்வளோனு பாத்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஆ ஐயாயிரரூபா கிட்ட போகுது ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா கூட வந்து ஐயாயிரத்தி சில்ற ஆறாயிரத்துக்கிட்ட வருது அப்போ வந்து நமக்கு நஷ்டமே வந்து ஒரு பொருள் எடுக்கணுன்னா பத்தாயிரத்துல இருந்து ஏழாயிர வரைக்கு நமக்கு வந்து நஷ்டப்படுறோ அத வந்து தவிர்க்கணு அப்டின்னாக்கா நம்ம என்ன பண்ணணு அப்டின்னா அதையே நம்ம வந்து ரீவாஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி அதையே நம்ம யூஸ் பண்ணாதா உண்டு மாத்தணுன்னு நெனைக்கிற எடத்துல நம்ம இப்ப இல்ல மாத்தக்கூடிய எடத்துல ஆ அதையே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிட்டோ இல்ல ஏதாவது ஒரு இது பண்ணிக்கிட்டோ நம்மள்ட்ட வந்து காசு எப்போ வ அப்ப போய் மாத்தினாதா உண்டு ஏன்னா இப்ப வந்து எடுக்கறது செரி குடுக்குறது செரி செரி எதுவா இருந்தாலு நஷ்டப்படுறது வாங்குற வ ஆளுக்கு மட்டுதா வியாபாரிங்க மட்டுதா செலுத்தி நிக்கிறாங்க அந்த நேரத் செல வில கூடுனாலூ சரி குறைஞ்சாலூ சரி அவுங்க வந்து மொதல் எடத்த புடிச்சு அவுங்க நிக்கிறாங்க எதுல அப்டின்னாக்கா மக்களுடைய ஆ வருமானத்தையு அவங்களுடைய மன கஷ்டத்தையு அவுங்க சம்பாதிக்கிறாங்க அது தெரியாம செய்துகிட்டு இருக்காங்களா இல்ல தெரிஞ்சே செய்யறாங்களன்றது தெரியல ஆனா எவ்வளோ பெரிய தவற் அது நம்மளுடைய மக்களு நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் தா நம்மள்ட்ட வாங்குறாங்க அப்டிங்கறது அவங்க மனசுல வச்சு அவங்க கொஞ்சமாவது கம்மி பண்ணி குடுத்தாங்க அப்டின்னாக்கா அதுல அந்த ம மனுசுங்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க அத யோசிக்காம்லே இவங்க வந்து என்ன பண்ணிறாங்க அப்டின்னா நமக் இப்ப வர்றது எந்த கடையில போனாலு செரி அவங்க இவ்ளதா வாங்கி ஆவ்னு அப்ப நம்ம கடையு வந்து அதே ரேட்டு குடுக்கலா அப்டின்ற அந்த இது இதுலதா இருக்காங்க முதல்ல பாக்க போனாக்க அவங் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா அட்வர்டைஸ்மென்ட் அப்டின்னு சொல்லி போட்டு என்ன ஆச்சு வந்தவங்க போறவங்கள்டெல்லா வாங்க நாங்க கம்மி பண்ணி தரோன்னு சொல்லிட்டு மொதல்ல பண்ணும் போதெல்லா கம்மி பண்ணி வியாபாரம் பண்ற பாங்க அப்பற போ போ ஒரு பேர் எடுத்து ட்டாங்க ஆல்ரெடி அட்வர்டைஸ்மெண்ட்ல் லா வந்து நல்லா குடுத்துட்டாங்க நெறைய பேர் வர ஆரம் அப்டின்னாக்கா ஈவு இறக்கமே பாக்காம முதல்ல விட்ட பணத்தையு சேத்து எடுக்கறாங்க அதுல அப்ப எடுக்கிறதுனால வந்து அவ குடும்பமு அவ குடும்பத்த சேந்தவனு அவ சொந்தத்த சார்ந்தவனுக்கு மட்டுந்தா வந்து நல்லா இருக்க முடியுது தவர அந்த ஊர்ல இருக்க மக்கள பத்தி யார் எப்பயுமே யோசிக்க மாட்டன்றாங்க அவங்களுக்கே தெரியு சாமானிய மக் மக்கள் யாரு பணம் இருக்கிறவங்க யாருன்ட்டு அத யோசிச்சு பாத்து அவுங்க வந்து அந்த வியாபாரத்துல கொஞ்ச கொறைவு கம்மி பண்ணி குடுத்துருந்தாங்க அப்டின்னாக்கா அனைவருமே வந்து இதுல வந்து பயன்பெறுவாங்க ரெண்டாவது அந்த கடையை தேடி போவாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லாம அவுங்க வந்து பண்ணிறாங்க அது வந்து பாதிக்கப்படுறது வந்து ரொம்ப கஷ் டோ எல்லாருமே தா கஷ்டப்படுறாங்க எல்லாருமே
இப்ப நீங்க சொன்னது வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நேரம் முடிஞ்சது நம்ம அடுத்தத் பிரிவுல சந்திக்கலா நன்றி வணக்கம்
நன்றி வணக்கம்